ஹலோ
ஹலோ கேக்குதா ஆஹ் கேக்குது பேக்ரௌண்ட் நாய்ஸ் மட்டு கொஞ்சோ அவாய்ட் பண்ணி
எப்டி இருக்க
நல்லார்க்கே நீ எப்ட் இருக்க
நானு நல்லாதா இருக்கே
சாப்டாச்சா
ஆ இப்பதா சாப்ட்டே கொஞ்ச நேரோ முன்னாடி நா இன்னைக்கு வந்து அரிசி பருப்பு சாதோ சாப்ட்டே நீங்க
நா வந்து சோறு மீனு சாப்ட்டே ஆமா யாரு அ வீட்ல அம்மா இருக்காங்களா
ஆ இருக்காங்க இருக்காங்க
அம்மாவா சமச்சாங்க
ஆமா அம்மாதா சமச்சாங்க நீ சமைக்க கத்துக்கிட்டியா
இல்ல எனக்கு கொஞ்சோதா தெரியு இன்னைக்கி அம்மா தா பண்ணாங்க அம்மா மோஸ்ட்டா ஊருக்கு போனா மட்டு நா செய்வே மேகிலா செய்வ மத்தபடி அவ்ளோக்கா தெரியாது ஒனக்கு சமைக்க தெரியுமா
நானு கொஞ்ச கொஞ்சோ சமைப்பே அவ்ளோலா வீட்ல அம்மாவு அக்காவு தா சமப்பாங்க
நம்ம சிக்ஸ்த்து ஒரே க்ளாஸ் படிச்சோ ஞாப இருக்கா
ஆ ஞாப இருக்கு நீ ரீடரா இருந்திலா
ஆம நானு உனக்கு என்ன ஞாப இருக்குமானு தெரியல ஆனா எனக்கு உன் ஞாப இருந்துச்சு ஞாப இருக்குமானு தெரியல அதனால நா எதுவு கேட்டுக்கல
எனக்கு நா பேரு அ நா வந்து பாத்தே கொஞ்ச நாள் முன்னாடி அப்ப யோசிச்ச செரி நீயா இருப்பியான் டவுட்டா இருந்துச்சு
ஓ எங்கியு வெளிய எங்கியு போலயா
இல்ல இல்ல மத்தியான வெய்யினால எங்கயு போல
ஓ ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங்ள இருக்குமா எது
ஓ அதெல்லா போவே சாயந்தர நேர போவே
ம் படிப்பு இப்போ காலேஜ் சேந்திருக்கே
ஓ நானு அதேதா சேந்துருக்கு இப்பதா
இன்னு ம் எப்போன்னு சொல்லல காலேஜ் ஸ்டார்ட்டிங் எப்போன்னு சொல்லல தெரிலப்
அத இன்னு டேட்டு சொல்லல இல்ல இல்ல ஊருக்கு எங்கயு போல நீ போலையா
நா போய்டிட்டு வந்துட்டே இப்போ லீவ் விட்டு கொஞ் சோ நாள் கழிச்சி போனே ஒரு ஃபிப்டீன் டேஸ் அங்கே இருந்துட்டு வந்
எக்ஸாம் எல்லா எப்டி போச்சு
எக்ஸாம் அது வாட்டிக் போச்சு மார்க்கு ஒ நல்ல மார்க் தா ஒனக்கு எப்டி இருந்துச்சு எக்ஸாம்லா ஈஸி ஆனா பேப்பர் கொஞ்சோ டஃபா தா இருந்துச்சு ஒனக்கு ஈஸியா இருந்துச்சா
எங்களுக்கு பேப்பர் கஷ்டமா தா இருந்துச்சு ஓரளவுக்கு வந்திருக்கு மார்க்கு
எனக்கு அப்டி தா பேப்பர் கொஞ்சோ டஃப்பா தா இருந்துச்சு நா எக்ஸாம்லா எழுதி முடிச்சுட்டு அழுதுட்டே ஒரு ரெண்டு எக்ஸாமக்கே
இந்த வருஷோ எல்லாத்துக்கு அப்டிதா இருந்தச்சு பேப்பரு
வேணு வேணுன்ட்டே பண்ட்டாங்க
அதுதா சேரி ஏதோ எழுதி பாசாயிட்டோ இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு போலான்னு இருக்கே காலேஜ் போறதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி பொயிட்டு வரலா
காலேஜ் சேந்தாச்சா
ஆ சேந்துட்டே எங்க வீடு போவு நம்ம பழைய ஏரியா இருந்துச்சுல்ல அங்கதா
ஓ அங்க ஓகே ஓகே நீ சீரீஸ் ஏதாச்சும் பாப்பியா
நானா ஓ எல்லா இதுலயு பாப்பே
இப்போ ரீசெண்ட்டா ஒரு சீரீஸ் இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆச்சு
எந்த லாங்குவேஜு
தமிழ் தா
தமிலயா
தமிழ் சீரீஸ் பா
ஏ தமிழ் சிரீஸ் அவ்ளோக்கா பாக்க மாட்ட தமிழ்ல மூவி மட்டுந்தா பாப்பே மிச்ச
சீரிஸ் இது ரொம்ப ஹைப் பச்சா அப்பு நா பாத்துட்டருந்தே ரீசெண்ட்டா ரீல்ஸ்ல்லா நெறையா வந்துச்சு
ரொம்ப பெருசா இருச்சா குட்டியா இருக்கா
இல்ல ஒரு டொண்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ் இப்போது ரிலீஸ் ஆயிருக்கு டுவெண்டிஃபை எபிசோஸ் பார்த்துட்டே ஆனா டோல் டுவெண்டி நைன் அப்டினுதா சொன்னாங்க
ஆ நா கேள்விப்பட்ருக்கேனா ஆனா நா பாக்கல
பாக்லயா ட்ரை பண்ணிப்பாரு நல்லாருக்கு
ஆ ஆனா வந்து கொஞ்சோ வேற நெறைய லாங்குவேஜ்ல பாக்றதுனால தமிழ் கொஞ்சோ கம்மி ஆயிடுச்சு
ஓ ஃப்ரீ டைம் நெறையா இருக்கிறனால நெறைய லேங்குவேஜில் சீரீஸ் பாப்பீங்களா
அதுதான்
ஓ நைட்டு அப்டி ஒக்காந்து வேப் சீரிஸ் பாக்றதா அய்ய நா
தே மூவீஸ்
நா கிளாஸ்லா போணு நெனச்சே லீவ் வர்றதுக்கு முன்னாடி ஆனா எங்கேயு போல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்கிது லீவ்விட்டதுக்கப்றோ எதுக்கு
அப்டியே லீவ்னா சாப்ட்டு தூங்றதுதா இதா இருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு
அ சாப்ட அப்டியே கொஞ்ச நேரோ ஃபோன் பாக்கறது சீரிஸ் பார்க்றது அவ்ளோதா மூவி பாக்றது இந்த டூ மந்த் தா என்ஜாய் பண்ண முடியு ஆமா அதுக்கப்றோ காலேஜ் ச்சலா தொரந்துடுச்சுனா எதுவு டைம் இருக்காது
உனக்கு எப்படி ஃபுல் டே காலேஜா
எனக்கு இல்ல ஹாஃப் டே தா மார்னிங்லிருந்து த்ரீ தேர்ட்டினு சொன்னாங்க தெரியல காலேஜ் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு ஆனா எப்டி இருக்கு என்னதுன்னு தெர்ல
அது தா எல்லா புதுசா இருக்கு
ஆமா இவனுக்கு இப்டி காலேஜ்ல புடிக்குமா இல்ல
ஏ ஃப்ரெண்ட்ஸோட தா போற எனக்கு எப்டியு மத்தியான நேரம்ந்தா எனக்கு ஒரு ரெண்டுல இருந்து அஞ் அஞ்சு மணி வரையுந்தா ஆமா ஆஃப்டர்னோனு நா கேட்டதுக்கு எனக்கு மத்தியானோ தா குடுத்தாங்க காலையில குடுக்கல
அ புரியல
பாத்தியா
அது ஓகே தா ஏன்னா நா கேட்ட கோர்ஸூ காலேல இல்ல
நானு எல்லாரு சொன்னாங்க தனியா போகூடாது காலேஜில அப்டி தனியா போயிட்டோம்னா அப்போ ரொம்ப கஷ்டமா இருக் ம் போபோதே யாராச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடணு அப்டில்லா சொன்னாங்க அத கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட தா ஜாயின் பண்ணிருக்கே அப்ப பரவாயில்ல
நீயு பிரரெண்ட்ஸ்ஸோட தானா
ஆமா ஃபுல்லாவு தனி
இல்லைன்னா ஒரு மாரியா நம்மளுக்
ஆமா ரொம்ப வாடா இருக்கும்
இல்ல இப்பதா ஸ்கூல் எல்லா முடிஞ்சு சொல்லு சொல்லு
இங்க பக்கத்ல கேரளால வால்பாறல்லல்லா சீசன் வந்திருக் குன்றாங்க ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அப்போ மழயெல்லா வருதே நல்லாருக்கே அப்டி சொல்றாங்க போணூன்னு இருக்கு நீ போய்ருக்கியா அங்கல்லா
இல்லல்ல எங்கியு இல்ல நம்ம ஊற விட்டு பக்கத்துல சும்மா அடிக்கடி போவே எப்பயாச்சு போயிட் ட்டு வருவே அவ்வளவுதா நம்ம ஊர்லயே சுத்துவே
நானு என்னோட ஊர் அங்க தா அப்ப நா மோஸ்ட்லி அங்க போவே அப்ப இங்க வால்ப்பார அங்க எல்லா சீசன் இருக்கறனால போலான்னு நறைய பேரு சும்மா சொல்றேங்க எனக்கு போனுனு ஆசையா இருக்கு ரீல்ஸ் எல்லா வருது அப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலா கேட்ருகே போலான்னு ஆமா ரீல்ஸே நம்மளுக் போது நம்ம ஹைப் ஆக்கி விட்றதுகே
அதுதா இன்னு ஒரு ஜூன் ஜூலைலல்லா சூப்பரா இருக்கு அங்க கிளைமேட்டு
அப்டியா அங்க போலான்னு ஆசையா இருக்கு ஆனா கூட்டிட்டு போகதா யாரும் இல்ல
ஆனா கூட போறதுக்கு பயமா இருக்கும் எங்கயோ அலையதோ வந்து
ஆமா ஆமா தூ டிஸ்ஆஸ்
போன வர்ஷோ இந்த ஒரு ஊர் அப்டியே போச்சு
ஆமா அது போன வருஷமா இல்ல இந்த சைட்ல இல்லையா
ஆ ரெண்டு வருஷோ அவ்ளோ சீக்கரோ ஆயிடுச்சோ
ஆமா கோவிட்லா வந்து இப்போ எவ்ளோ வருஷ அஞ்சாறு வருஷோ ஆயிருச்சு ஏ
இப்பதா தோணுது நம்ம கோவிட் முடிச்சு வந்திருக்கறது
ஆமா இப்பதா லாக்டவுன் அதெல்லா வந்த மாரி இருக்கு பாத்தா சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு. நமக்கே பதினெட்டு வயிசு ஆயிட்ச்சுனா எவ்ளோ சீக்கிரோ எல்லா டைம் பாட்டு
அது கோவிட் முன்னாடியெல்லா நம்ம சின்ன வயசுல குட்டி கொழந்தைங்ளா இருந்தோ.
ஆமா ஆனா இப்ப இருக்கற கொழந்தைங்கல்லா செம்மயா டெவலப் ஆயிருக்
நம்மள விட அட்வான்ஸா இருக்காங்க.
ரொம்ப அட்வான்ஸ் இப்ப நம்ம இருக்கிற நம்மளோட இந்த ஏஜுக் நம்ம இருக்கிறத விட ரொம்பவே அட்வான்ஸ்டா இரு காங்க பாத்தா முடில எல்லா ரொம்ப இதா இருக்காங்க ஸ்கூல்லலா இந்த மாதி எல்லா சொல்லி குடுத்து நம்மள விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க.
அது ம அட்வான்ஸ்டாவு இருக்காங்க அதே சமயத்துல மோசமாவு இருக்காங்க.
ஆமா ஆனா சைல்டுஹுட்னா நம்ம சைல்ஹுட்தா பெஸ்ட்டு.
அது நம்மதா கடைசியா வந் பொறந்து இதெல்லா பாத்து வந்துருக்கோ. நம்முளுக்கு அப்புறோ இருக்கறது எல்லாமே மோசந்தா. கடைசி
கப்றோ எப்பிடி இருக்குமோ தெரியில. இதவி மோசமாவ ஜென்ரேஷன்லா மாறுமா என்ன ஏதுன் தெரில.
இப்பெல்லா கொழந்தைகளுக் ஃபோன் குடுத்தாதா எல்லா வேலையே.
ஆமா ஃப நமக்குலா அப்டி இல் நிலாவ் காட்டி நல்லா சோறுலா சாப் வெளியகில்லா காட் டி சோ சாப்பட வெப்பாங்க. இவிங்க என்னடானா ஸ் ஃபோன்தா ஃபோன்தா உலகோன்ற மாரி அந்த சின்ன வயசுலியே ஃபோன் க்காக அடம் புடிக்கிறாங்க.
எது பண்ணாலு ஃபோன் குடுங்க அப்டிதா இருக்காங்க.
ஆமா நமக்கே இப்பதா ரீசெண்ட்டா நமக்கே இப்பதா ஃபோன்லா கெடச்சிருக்கு.
நா ஒரு நிம்ஷங்க திருப்பி கால் பண்றே.
ஆ டெடி ஓகே.
நா ஒரு நிம்ஷோ உனக் திருப்பி கால் பண்றே வேற கால் வருது.
ஆ ஓகே.
ஆஹ